ஹலோ
உம் நா மழ நேரத்துல என்ன பண்ணுவேன்னா பாதி புக்ஸ் எல்லா ஸ்கூல்ல சேஃபா வச்சுட்டு போயிருவே ரொம்ப முக்கியமான நோட்ஸ் எல்லாமே எடுத் த்துட்டு போமாட்டேன் ஹோம் ஒர்க் குடுக்குறது நம்மயமே மேய்னான நோட்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லா வச்சுட்டு போயிருவே ரெக்கார்ட் நோட்டு எல்லா எதுனா ச அணஞ்சிருச்சுனா சம்டைம்ஸ்ன்ட்டு எதுவு ஆயிரும்ல பின்ன மார்க் முக்கியம் இல்ல நமக்கு
ஆமா எங்களுக்கு வந்து அந்த மாரி என்ன சொல்ற து ஓபன் விண்டோ அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே அப்ப எங்களுக்கு வந்து சேஃபா வைக்க ஒன்னும் பிளேஸ் கெடையாது சோ வக்க முடியாது
ஓகே ஓகே
கேரி பண்ணிதா ஆகணும் நீங்க நீ இன்னைக்கு ஒரு நோட்ட மிஸ் பண்ட்டு போனாலுமே அந்த நோட்ட நெக்ஸ் டே மறந்துற வேண்டியதுதா
ஆ அவ்ளோ தானா கெடைக்காதுன்னா அ சேரி சேரி
இப்ப எதா பிள்ளைங்க பாத்து அத எடுத்து அவுங்க கேரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து குடுத் த்தாங்கன்னா ஓகே கெடைக்கும் அப் கிளாஸ் ரூம்ல வச்சுட்டேன்னா அத மறந்துட வேண்டியதுதா ஏன்னா ஓபன் கிளாஸ் செ யாரா பாத்தாங்கன்னா எடுத்துச் ச்சு வெளையாடுவாங்க இல்லன்னா தூர போடுவாங்க
உம் சேரி சேரி ஆனா நம்ம ரெக்காட் நோட் எங்க ஸ்கூல்ல எல்லா என்ன தெரியுமா பண்ணுவாங்க நம்ம ரெக்கார்டெல்லா முடிச்சு நம்ம நோட்ட சமிட் பண்ணுவோம்ல
உம்
அதுக்கப்றோ எல்லா மார்க்கெல்லா போட்டு எல்லா முடிச்சதுக்கு அப்றோ எடைக்கு போடுவாங்க அக்கா எவ்ளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அத பாக்குறதுக்கு
எங்களுக்கு குடுத்துருவாங்கடா கையில
குடுக்க மாட்டாங்க எங்களுக்கு எல்லா அவுங்க எடைக்கு போடுவாங்க இந்த டெஸ்ட் பேப்பர்ஸு எல்லாமே அவுங்க மொத்தமா சேத்து வச்சு பண்டல் பண்டலா கெட்டி ஆள வர வச்சு எட போட்டு குடுத்துருவாங்க மணி எடுத்துப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல மணிலல்லா எவ்ளவு கஷ்டப்பட்டு உக்காந்து நம்ம ஒவ்வொரு டிராயிங் எல்லா பண்ணிருப்போ பட எல்லா வரஞ்சிருப்போ டிராயிங் எல்லா நானா பட வரயறதுக்கு நா வரைல க்கா அண்ணா வரஞ்சு குடுத்தாங்க தெரிஞ்ச அண்ணா அப்டியா எனக்கெல்லா வரையறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நா எனக்கு ஒரு அண்ணா
இப்ப இருக்கு அ நம்ம சுவாலஜில லெவந்து படிக்கும்போது ஸ்டார் பீஸ்ஸூ அது இதெல்லா வரு எங்ளுக்கு உன்னோட இது எப்டின்னு என்கு தெரில ஸ்டார் ஃபிஸ்ஸூ
ஆ அந்த மாரிதா வரைஞ்சிருக்கோ நாங்களு ஆமா அது தா
தெரிய்மா இப்பமு அந்த பிச்சர் எடுத்து பாத்தா அப்டி நச்சுனுரிக்கு அழகா அழக் அது என் எந்த இதுல வரைஞ்சேன்னு எனக்கு தெரியாது சூப்பரா வரைஞ்சிருந்தே எல்லாருமே ஓ நீயா வரைஞ்ச அந்த மாரி ட்டாங்க ஆனா ஒரே லைன்லதா வரஞ்சே ஒரே இதுல தா நம்ம அழிச்சி அழிச்சி வரைவோல்ல அந்த மாரி ஒன்னு கெடையாது ஒரே லைன்லதா வரைஞ்ச ஆனா அழகாவதுல ஆமா அது எனக்கு அந்த சுவாலஜி நோட் ரொம்ப புடிக் க்கு அந்த ரெக்கார்டு அவ்ளோ அழகா இருந்துச்சு பிச்சர்ஸ்ல்லா அதுக்கப்றோ வர்ல மேபி வரைய்வேணா இருக்கு அப்புற முன்னால என்ன பண்ணுவேனாம் ஒனக்கு ஞாபக இருக்கா பத் பத்திருபான்னு சொல்லிட்டு அந்த அ கலரிங் பண்ற புக்ஸ் எல்லா வந்து ஸ்கூல்லலா வந்து விப்பாங்க ஞாபக இருக்கா ஆ அந்த மாரி எல்லா விப்பாங்க ஆ அந்த புக்கெல்லா வாங்கி வெச்சுட்டா அதுல வந்து இந்த நம்ம கார்ட்டூன்ஸ் பொம்மருக்கு தெரிமா அ அதெல்லா இருக்குமே அதெல்லா எடுத்துச்சுட் த்து ஒரு பேப்பர நோட்டு அதுக்குனு ஒரு நோட் எடுத்து வெச்சுட்டு இந்த கார்ட்டூன் பொம்மைய அந்த நோட்டு் ட்ல வரைவே அனக்கு எனக்கு அது ஒரு ஹாபியா இருந்துச்சு முன்னால அதுக்கப்புற அத அப்டியே விட்டுட்டே
ஓகே அத என்க் இன்ட்ரஸ்ட் வந்திச்சா பண்றது
அது ஒவ்வரு இன்ட்ரெஸ்ட்ல்லா பண்றது ஆனா இப்போ நம்ம ட்ரைப் இப்பண்ணது இல்லாமே மே பி மறைவண்ணா இருக்கு பர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு தெரிமா எனக்கு நல்லா ஞாபக இருக்கு லைட்டா அந்த டிப்பு பென்சில் தா யூஸ் பண்ணுவே ஜீரோ பாயி்ன்ட் பபைவ்னு நெனைக்கிறே பஃவா செவனா ஏதோ ஞாபகோ இல்ல அ அந்த பென்சில் வெச்சு லைட்டா ஃபர்ஸ்ட் அந்த அவுட்லைன் வரைவே அவுட்லைன் வரைச்சிட்டு எங்கேயா அது நமக்கு லைட்டா கோனல் இருந்துச்சுன்னா அழிச்சாலுமே தெரியாதுல்ல அழகா நீட்டா நீட்டா வரைஞ்சிட்டுச்சு அதுக்கப்றோ பிக்சர மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிட்டு மேல வந்து ஓவரா அவுட்லைன் ட்ரா பண்வே திக்கா ட்ரா பண்வே அந்த அவுட் லைன் எல்லாமே திக்காருக்கு அந்த அவுட் அவுட்லைன் மட்டு எல்லாமே கரெக்டா திக் கா அப்டி கரெக்ட்டா வரைவே அ பாக்கும்போது நச்சுன்னுருக்கு சூப்பரா இருந்து எனக்கு இன்னைக்கு அந்த நோட்டம் வர முடில ஆனா இருந்துச்சு இப்போ வரைக்கு நா எங்க மிஸ் பண்ணேன்னு தெரில
உஹம்
அது ஒரு டைம் வீடு ஃபுல்லா புக்ஸாக நெரம்பும்போது தூக்கி எங்கோட்டா அது மிஸ் ஆயிரு
ஸ்கூல்லே அவ்ளோதா முடிக்கிற நேரத்தில எல்லாத்தையு வாங்கிட் வி்ட்ருவாங்க
எங்ளுக்கு என்ன பண்ணுவாங்க தெரிமா நம்ம எக்ஸாமுக்கு கொண்டு போவோல்ல உள்ள ரெக்கார்ட கொண்டு போயிட்டு தானே நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுவோ
எங்களுக்கு அப்படி இல்லையே பிரக்டிகல் எக்ஸாம் அப்போ ஆ பிராக்டிக்கல் டைமில கொண்டு போவோ ஆ
ஆ பிராக்டிக்கல் கொண்டு போயிட்டு தானே எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அவங்க கலெக்ட் ப நம்ம உள்ள போகுபோது நம்ம சப்மிட் பண்ணிட்டு போ எக்ஸாம் அட்டென் பண்ணுவோ ரைட்டா அதுக்கப்பற வரம்போது அந்த கடோ வந்து வெயிட் பண்ணனும் நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர் ல ஒரு ஓட் ட போடுவாங்காள அது எதுக்கு போட்ராங்கன்னு
ஆமா ஓட்ட போடுவாங்க எனக்கு தெரியல உக்காந்து டொக்கும் டொக்குன்னு ட்டு இருப்பாங்கலே ஆணிய ஆச்சு ஒரு சுத்தில் வச்சு ஒரு பெரிய ஆணிய வச்சு எல்லாத்துக்கு சென்டர் லா டோக்கு டோக்குண்ணு போடுவாங்க
அது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு நீ தெரியல இப்போ வரைக்கு மேபி இதா இருக்கலா அது முடிச்சுட்டோன்னு போறாங்கல அது இன்ஜினியரிங்லயும் போடுறாங்க மேபி அடுத்தவங்க யாரு யூஸ் பண்ண கூடாது அப்படின் போட்றாங்களான்னு தெரில
அப்டியா இருக்கலா ரீசன் தெரியல அது போட்டு குடுத்துருவா போட்டு வெளியே எடுத்து போடுவாங்க நெக்ஸ்ட் பேட்ச் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ரெக்கார்ட எடுத்துட்டு வரணு வீட்டு போயிட்டாங்கன்னா வேற ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து வச்சுட்டு குடுப்பாங்க இல்லன்னா அது எங்கயாது போகு
ஆணி அடிச்சு ஓட்ட போட்டு
ம் ஆ
எக்ஸாம் பேப்பர் காலேஜ்ல டைம்லேயே நா பாத்துருக்க எக்ஸாம் பேப்பர் இப்பாத எக்சாம் எழுதுவோமே
வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது டா
கேக்க மாட்டேங்குதா கேக்குதா இப்போ ஆ செரி செர் காலேஜ் டைம்லயும் அப்டிதா ஆக்கா
ம்
அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே அவங்க எடைக்கு போடுவாங்க நா பாப்பே மொத்தமா ஒரு நாள் வர வச்சு எடைக்குபோடுவாங் சோ இன்டர்னல் எக்ஸாம் பேப்பர் அது உங்களுக்கு குடுப்பாங்களா
எங்களுக்கு வந்து புக்லெட்டா குடுப்பாங்க புக்லெட்டா குடுத்துட்டு அவங்க வாங்கிருவாங்க அனா புக்லெட்டா பேப்பர்ஸ்ஸா குடுக்க மாட்டாங்க ஒரு புக்லெட்டாவே குடுத்துருவாங்க இத்தன ஒருத்த ஆ ஒருத்த எத்தனையோ பேஜஸ் வச்சு புக்லெட் இருக்கு நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல அந்த அளவுக்கு ஒரு புக்லெட் குடுத் அப்புற என்ன அந்த புக்லெட்ல எத்தன எழுதணு எழுதிட்டு கொடுத்தரணு அது வாங்கிருவாங்க அப்ரோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னலா எனக்கு தெரியாது ஆனா நல்லா இருக்கு சும்மா சும்மா பேப்பர் குடுங்க பேப்பர் குடுங்கன்னு கேட்க வேண்டா அந்த புக்லெட்லயே எல்லாமே எழுதிக் லா லைன் லைன் போட்ட புக் லெட்த்தா லைன் பேப்
ம் சே சேரி அதுவு எக்ஸாம் டைம்ல அந்த பேப்பர் வாங்குற ஒரு விஷய இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாப்பாங்க இவ நல்லா படிச்சு நல்லா எழுதிட்டா போல அடுத்து பேப்பர் வாங்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு
இதுக்கும் புக்லெட் தா குடுப்பாங்க எங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு புக்லெட் தா குடுப்பாங்க
செமஸ்டருக்கு எங்களுக்கு குடுப்பாங்கக்கா இன்டர்னல்க்லா குடுக்க மாட்டாங்க வாங்கி வாங்கிதா எழுதனு
இல்ல இல்ல எங்களுக்கு வந்து புக்லெட் குடுத்துருவாங்க புக்லெட்ல தா எழுதணு அந்த நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன சப்ஜெக்ட் எழுதுறோ நம்மளோட நம்பர் என்ன எல்லாமே அதுல குடுத்துரு நேமு எல்லா குடுத்துருவாங்க அதெல்லா எழுதிட்டு நம்ம கொஸ்டின் நம்பர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தா புக்லெட் தா எங்களுக்கு
இது நம்ம வெறு ஒயிட் பேப்பர் குடுத்து எங்களுக்குல்லா அதுல நாங்க தா கோடு போடணு மார்ஜின் கோடு நாங்க தா
அப்ப அவுங்க எங்களுக்கு இஷு பண்றாங்க இதும் எக்ஸாமுக்கு இஷு பண்றாங்க அப்ப அவுங்க அது என்னவா இருந்தாலும் பண்ணுவாங்கல்ல குடுக்க மாட்டாங்க அதே மாரி நாம் நா இது படிக்கும்போது எ எம் இ படிக்கும் போது மாஸ்டர் பண்ணும்போது ஆ புக்கு எக்ஸாமுக்குனே வந்து புக்லெட்டு வந்து நம்ம வாங்கணு ஷால் ஸ்டோர்ல இருந்து வாங்கணு ஓகேவா அ நமக்கு எத்தன சப் ஜெக்ட் உண்டோ அத்தன சப்ஜெக்ட்க்கும் புக்லெட் வாங்கணு புக்லெட் வாங்கிட்டு ஒவ்வொரு எக்ஸாமயு வந்து அதுலே தா எழுதணு மூணு மூணு இது போடுறாங்க ஏன்னா மூணு எக்ஸாம் வருனு நெனைக்கிறே நம்ப மூணோ ரெண்டோ வருனு நெனைக் கிறே டேர்ம் எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்து அந்த புக்லெட் லா இப்போ வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ்னு வச்சுக்கோயே அந்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு எத்தன ஒரு டேர்ம் வருதோ அந்த டேர்ம் எல்லா அதுலதா எழுதணு ஒரே புக்லெட்ல தா
ம் பரவாயில்ல புக்லெட்டுனா பேப்பர் வாங்கி டைம் வேஸ்ட் ஆகாது
ம் ஆ பேப்பர் வாங்க வேண்டா ஆ அதுவு சூப்பரா இருக்கு அனா நறையா புக்லெட் எல்லா வந்து என்ன சொல்றது என்கிட்ட ப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு நா யூஸ் பண்ணாமலே
ம்
வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு யூஸ் பண்ணாமலே அது எப்படின்னா என்ன சொல்றது ஆ நாங்க வந்து எங்களுக்கு மொத்தோ டுவெல்வ் மெம்பர்ஸ்சா எதோ உண்டு எங்க டெப்ட்ல எங்களுக்கு நாங்க வந்து அ என்ன சொல்லுவாங்க எல்லா ஐயோ வீக்லி டூ டேஸ் வந்து படிச்சுட்டு போவாங்களே
வீக்லி டூடேஸா
வீக்லி டூடேஸ் எதா ஒர்க் பண்ணிட்டு இது போட்டு பண்ணு படிப்பாங்களே ஐயோ எனக் கு சடனா ஞாபக வரமாட்டேங்குது ஆ கரஸ் ஆ கரஸ்ல படிப்பாங்கல்ல அ கரஸ்ல படிக் கிறவங்க வந்து மேக்சிமம் எல்லாமே கரஸ் தா மொத்த நாங்க ஆறு மெம்பர்ஸ் என்னதோதா ஆறா அஞ் ஜதோ அ இதுவு டேரக்ட்டா போய் படிக்கிறது அப்போ மேக்சிமம் எங்ளுக்கு எக்ஸாம் அப்டின் சொல்லும் போது பெருசா எதா இருக்காது பாதி அட்டன் பண்ணுவோ பாதி அட்டன் பண்ண மாட்டோ கண்டுக்க மாட்டாங்கப்பா ஏன்னா நாங்க எங்க க்ளாஸ் ரூம்ல இருந்துதா எக்ஸாம் எழ்த் துவோ அது பெர்சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர்ல கொஞ்ச நல்லாரு கொஞ்ச ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க அதுக்கப்றலா எங்கலல்லா கண்டுக்கவே மாட்டாங்க நாலோ வீக்லி டூ டேஸ ஒன் டே தா காலேஜிக்கு போவே
அப்டி ப்ரீயா உட்டுட்டாங்ளா
அ ப்ரீயா உட்டுட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க மேக்சிமம் போமாட்டாங்க ஆமா பட் அவுங்க எங்க ஒர்க்ல நாங்க கரெக்டா இருப்போ அவுங்க அசைமெண்ட் குடுத்தாலு செரி என்ன குடு தாலு செரி எல்லாமே நாங்க குட்த்துரு ஃபஸ்ட் இயர் கரெக்டா போயிட்டோடா செகெண்ட் இயர் தா பங்க் பண்றது ஃபஸ்ட் இயர்னா ஏன்னா நறைய பேப்பர்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு க்ளாஸ் நடந்துச்சு ஃபஸ்ட்டு நறைய பிள்ளைங்க வந்துட்ருந்தாங்க அப்றந்தா ஒன்னு ஒன்னா கொறஞ்சாங்க வர்ல செக்கெண் செம் செக்கெண் இயர்லேந்து தா ஆறு மெம்பர்ஸ் அப்டி இருந்தோ மேக்சிமம் பொய் ட்டாங்க கரஸ்ல படிக்கிறே அப்டின்ட்டு நல்லாருந்துச்சு அந்த லைஃப் நல்லாருந்துச்சு ஏ காலேஜுக்கு மொபைல் அலோடு கடையாது ஆனா நாங் கொண்டு போவோ
அதுவே ஒரு என்ஜாய்மண்ட்
ஆ அ அதுல காமடி என்ன தெரியுமா நாங்க மொபைல் யூஸ் பண்ணிட்ருப்போ வெளிய வந்து கரஸ்பாண்டனு பிரின்சிபலு போவாங்க
சேர் சேரி
நல்லா ஜாலியா இருக்கு அப்புற வந்து வேற க்ளாஸ் எடுத்துட்ருந்தாலு அவுரு மொபைல் யூஸ் பண்ணுவாரு சும்மா இருக்கும்போதும் இப்ப நாங்க எல்லாமே கோள்ஸு அவுருக் ஒரு மாதுரி இருக்குல்ல அவுரு எதாவ்து பண்ணனுமேனு மொப் வெள்ள நோண்டிட்ருப்பாரு நாங்களு நோண்டிட்ருப்போ மொபைல நல்லா இருந்துச் அனா